வணக்கம் என்ன பண்றீங்க
ஆஸ்யூஸ்வலா தம்பிக்கு வந்து சொல்லி குடுத்துட்ருக் கெங்க அவனுக்கு எக்ஸாம் வரனால ம் லெவன்த்து பா
ஓ என்ன சொல்லி குடுக்குறீங்க மேக்ஸா
இல்ல ஆக்சுலா அவுங்களுக்கு வந்துட்டு ஃப்ரைடேல இருந்து எக்ஸாம்
பப்ளிக்குங்ளா இல்ல நார்மல் டைமன்
இல்ல இல்ல இப்பதா பப்ளிக் முடிஞ்சது ம் பப்ளிக்ல வந்துட்டு அ ஃபோர் நயன்டித்
சி ஏ ஒன்னு சி ஏ டூ அந்த மாரி இருக்குன் நெனைக்கிறே
ஆ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்டி த்ரீ
சூப்பர் சூப்பர் கங்கராஜுலேஷன் என்ன வாங்கி குடுத்தீங்க இன்னு எக்ஸ்டா என்ன வாங்கி குடுத்தீங்க ஏன்னாத்
ஒரு நல்ல டாப் ஸ்கூல்ல வந்து சேத்தி விட்டது
ஆ
அததா நம்ம பண்ணதுங்க
ஆ
இல்ல அதுக்கப்புறோ அவனுக்கு பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணுச்சு அதுக்கப்புறோ ரெண்டு மூணு இதுல எழுதி அ பேப்பர்ல தினமலர் பேப்பர்ல பப்ளிஷ் ஆச்சு அதுக்கப்புறோ நாங்க ஃப்ரைவே ப்ரைவேட்டா ஒரு ஆ இருக்குன் இல்ல ஒண்ணு வந்துட்டுஸ் ஸ்கூல்ல வந்து குடுத்து பண்ண சொல்லி ஸ் கூல்ல அப்ரூவல் வாங்கி பண்ணுச்சு ஆ அதுக்கப்புறோ வந்து கட் ஆஃப் அ ஆமாங்க ஆக்சுலா நாங்க பண் ண்றதுக்கு தா கேட்டோ அவுங்க வந்து செகண்ட் மார்க் கப்டிங்றனால அவங்களே பண்றதா சொன்னாங்க
ஓகே ஓகே நல்ல மார்க்கு தா
ஆ அதனால அதுக்கப்புறோ வந்துட்டு கட் அவுட் வச்சாங்க ஊர்ல ஸ்கூல்லயே வந்துட்டு மெயின் ரோட்ல வந்துட்டு கட் அவுட் வச்சாங்க தம்பிக்கி ஒரு நாலு ஸ்டூடெண்ட்ஸ்கு வெச்சாங்க
ஓகே
அதுல வந்து மகனும் ஒருத்தென்
ஓ இத் ப்ரௌட் மூமெண்டா இருக்குமே
அ அ நிச்யமா அதுக்கப்புறோ ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்ஸ்கு நாங்க அப்ளை பண்ணிருந்தோ அதுலயு வந்துட் ட்டு பாராட்டு விழா நடத் துனாங்க
ம் உங்களுக்கு எதுவு பாராட்டு விழா நடத்துலயா எதுக்கு எனக் எதுக் கு பாராட்டு விழா
அது கரெக்ட்டு தா நம்ம வந்து பின்னாடி இருக்கு பட் ஒரு சிலருக்கு தா தெரியுது எல்லாத்துக்கு தெரியறது இல்லையே
ம் ம் நீங்க எஃப்பர்ட் உங்களோட எஃப்பர்ட்டு இருக்குல்ல நீங்க வந் து எதுவா இருந்தாலு இப்போ எப்டி சொல்றது நீங்க மார்னிங் எழுந்து ஒங்கதூக்கத்த விட்
கண்டிப்பா இப்பவுமே டெய்லியு வந்து லெவன் ஆயிரு
ம்
அவனக்கு இப்ப லவன்த்ன்றதுனாலா ஓரளவுக்கு அவனே படிச்சிக்கிறா டென்த் வரை கியு அப்டின்னா ஃபுல்லா எல்லாமே நா தா கேட்கணு பப்ளிக் எக்ஸாம் அப்பெல்லா டோட்டலாவே டெய்லியு த்ரீஹவர்ஸ் தா தூங்குவோ ரெண்டு பேருமே பக்கத்துலேயேதா உக்காரணு
ம் அன்னைக்கி அந்த மாரில்லா உங்களோட ஹார்ட் ஒர்க்னாலதா ஆ அந்த நீங்களு ஃப்ரீயா விட்டு இருந்தீங்கன்னா அவரோட ஹார்ட்டு ஒர்க்கும்தா
ஃபோர்ட்ட எயிட்டி பெர்சன்ட் இருக்குன்னா நம்ளுது ஒரு டுவெண்டி பெர்சன்ட் அவங்க டீச்சர்ஸ்ஸு டீச்சர்ஸோட எஃபர்ட்டு
அது ஒரு ஃபிப்டி வெச்சுக்கலா ம் ஒரு ஃபிப்டி ட்வென்ட்டி ஃபைவ் ட்வென்ட்டி ஃபைவ் ஹன்ட்றடு வரவெச்சர்லா எப்டி மேக்ஸ்க்கு கரெக்டா மேட்ச் பண்ணனா
நீங்க என்ன அ கோர்ஸ் முடிச்சீங்க காலேஜ்ல
நா பி எஸ் சி சி எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ண
கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே ஓகே கேம்பஸ்ல செலக்ட்டாயி போனீங்களோ
இல்லல்ல நா வந்து பெங்களூர்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டுருந்தே சேர் ஃப்ரெண்ட்ங்க ரெஃபர் பண்ணா அவ ஆல்ரடி இங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கா யு ஏ எஸ் பேஸ் கம்பெனில ச்சுலா ஒரு ஒன் இயர் முன்னாடி வந்து நா சொல்லியிருந்தே இந்த மாரி இருந்தா சொ சொல்லுங்கனா ஏனா ஏ காலேஜ் மேட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன் இங்க ஒர்க் பண்றாங்க எ சேம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மூணு பர்சோ அதனால அவ அப்பப்போ வெளியே வெளியே இருந்து மீட் பண்றதுக்கு ஒரு மாரி இருக்கு எனக் ஓகேவ் ஒரே பிளேஸ்ல இருந்தா நல்லா இருக்கு நம்போ சுத்தறத்துக்கு சொல்லி அதுக்காக வந்து ஜாயின் பண்ண வேற என்ன
ஓகே ஓகே பட் இது வந்து ஐ டி ஃபீல்டு தா கரெக்ட்
நா ஐ டி இகோமர்ஸ்
இ காமர்ஸ் சைட் ஓகே ஓகே அப்ப அதுலயு புராடெக்ட் செல்லிங் தான இ காமர்ஸ்னாலுமே
புராடெக்ட்கசு இருக்கு கஸ்டமர் ஹேண்டலிங் இருக்கு இஷ்யூஸ் இருக்கு ஆ ஆப் கிரியேட் பண்ற மாரி இருக்கு நெறய இதுலயே நெறய இருக்கு இங்க நாங் ஆமா இங்க மட்டு ஒரு ஃபோர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இந்தியால மட்டு ஃபோர் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதே இங்க இங்க இங்க ஒரு பிரான்ச்சு தா இருக்கு இந்டியால ஒரே ஒரு பிரான்ச்சு தா இருக்கு மீதியெல்லா வந்து ம்ஹூம் கம்பெனி நேம் வந்து என் என் சி ன்னு இருக்கு
ஓகே ஓகே எம் என் சி ங்கிறது உங்களுக்கு ஜென்ரல் நேம் தான வரு
ஆஹா எம் என் எம் என் சி வந்து மல்டிநேஷனல் கம்பெனி என் என் சி வந்து இது வேற
என் என் சி
ஆ இது ஒரு ஆமேசான் அந்த மாரி ஒரு ஒரு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி தா ஆ ஆமாமா இங்க வந்து இங்க ஒண்ணுதா இருக்கு இந்தியால ஒரு கம்பெனி இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா கொலம்பியா ஆப்ரிக்கா
ஓ இதுல வந்து உங்களுக்கு தனியா என்டரன்ஸ் டெஸ்ட் அந்த மாதிரில்லா வெப்பாங்களா ஜஸ்ட் நீங்க காலே ஜ்சு முடிச்சுட்டு நம்ம அப்டியே வந்துக்கலா
ஆ அப்டியு கெடயாது இங்க செலக்ட் பண் அப்டியு ஏகப்பட்ட இது நா வந்து லாஸ்ட் இயர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி போயிட்டு அதுக்கப்றோ ஒன் இயர் கழிச்சுதா எனக்கே இங்க சொன்னாங்க அதுக்குள்ள வேற எடத்துலயே ஒர்க் பண்ண போயிட்டு அவ்ளோ டைமிங் டிஸ்டன்ஸ் ஆகு
ஓகே ஓகே அந்த இன்டர்வியூஸ் இன்டர்வியூ ஃபில்டரேஷன் புராசஸ் வந்து நெறைய
ஆ ரொம்ப இருக்கு ஆமா என்ன கேட்டாங்க அப்ப இங்க இருக் இக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரோ வன்ட்ட ஒன் வீக்ல வந்துட்டுன்ற மாரி தெரியு பட் ஏ பிரிண்ட்ஸ்க்கு எல்லா தெரியு நா லாஸ்ட் வீக் குடுத்தே ஆ லாஸ்ட் ஆ இது ஒரு டென் மாந்து கிட்ட பிரேக் இருக்கு அவ்ளோ டைம் எடுத்துதா வந்து இங்க அதுக்கப்றோ கூப்ட்டாங்க அதுக்கப்றோ கூப் விட்டாங்க அதுக்கப்
இல்ல என்னோட எங்கர் சிஸ்டருக்குமே அப்டிதா ஆச்சு அவங்க வந்துட் டு பி இ டிபிள் இ படிச்சாங்க கேம்பஸ்ல பட் கேம்பஸ்லதா செலக்ட் ஆனாங்க காலேஜ்ல ஆ பட் அவக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவ வந்து டெக் மகேந்திரா இருக்குல்ல சத்தியம்
ஆமாம்மா சத்தியம்
மகேந்திரா ஹைடராபாத் அதுல செலக்ட் ஆனா பட் வந்து கால் லெட்டரு வந்து ஜாயின் பண்றதுக்கு அதாவது அப்பாயின்மெண்ட் எல்லா குடுத்துட்டாங்க எல்லாமே குடுத்துட்டாங்க பட் வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ் டூ எயிட் மந்த்ஸ் வந்துட்டு
உ
கால்ஃபேர் பண்றதுக்கு அந்த டேட் ஆ ஜாயிங் வந்துட்டு சிக்ஸ் டூ எயிட் மந்தத்ஸ் கிட்டயே வந்துட்டு ஆச்சுங்க பட் அவுங்களுக் குவான்டிடேடிவ் ஆப்டிடூட் டெஸ்ட் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு
டெஸ்ட்டு இருந்துச்சு பட் ஆனா ஈஸியா என மூவ்பண்றது ஆல்ரெடி வேற ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்ணணால அங்க ஒரு கிளைன்ட் அப்பாயிண்ட்மெண்ட்ல ஒர்க பண்ண அது எம் என்சி கம்பெனி தா அந்த ப்லேசுல வந்து நா ஒரு கிளைம டிபார்ட்மெண்ட்ல அக்கௌண்டிங் ஹேண்டலிங் பண்ற மாரி இருந்ச்சு சோ அங்க இருக்கும் போது அதுல கொஞ்சோ எஸ் ஏ பி டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்ப ஓரளவுக்கு நறைய பேருக்கு அது தெரிது நறைய சொல்றாங்க பட் நா அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள போம்போது ஏ ஏன் ஓவரால் அந்த ஃபுல் ஒரு இதுல வேர்ஹவுஸ் மாரி இருக்கும்ன்னு வச்சுக்கோங்ள அது ஒரு எட்டு இருக்கு வேர்ஹவுஸ் மாரி தண்ணி தனியா இருக்கு பட் ஆனா அது சேம் கம்பெனி பட் அந்த மாரி இருக்கும்போது எனக்குன்னு ஒரு ஃபோர் டிபார்மெண்ட் இருக்குன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருப்பாங்கா இல்ல ஒரு ஆறு பேரு டூ பதினைஞ்சு பேருக்கு தா அந்த ஒரு ஸ்னாப் பத்தி தெரியு அந்த ஆப் ஸ்னாப்ப பத்தி அல்மோஸ்ட் சோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உள்ள வருது ஓகே ஆயிச்சின்னா ஆகப்போகுது இதெல்லா வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்டட் பாத்துட்டு ஹலோ
இருக்காதுங்ளா
புரில சொல்லுங்க ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு இல்ல ஏன் நைட் ஷிஃப்ட் டு மட்டு ப்ரொவைட் பண்றாங்க அது டெய்லிமே நைட் ஒர்க் பண்றது வந்து டோட்லா சேஞ்சு
இது யூஸ்து இது வந்து யூ ஸ் பெஸ்ட் கம்பெனி யூஸ்
ஓ அங்க இருக்
லிங் ஆ அடுத்த அதுக்காக வந்துருச்சு பட் நா இதுக் முன்னாடி பாஸ்ட்ல ஒர்க் பண்ண கம்பெனியில டூ ஷிப்ட் இருக்கு
ஓகே ஓகே புரிது இது அதர் கண்ட்ரீஸ்கு ஒர்க் பண்றனால உங்களுக்கு டைமிங் சேஞ்ச் ஆகுது பட் அது வந்து டிஃபிகல் ட்டு தான இப்ப டெய்லியுமே நமக்கு டைமிங் நை
ஆஅது செட்டாயிடு எனக்கு ஏன் சூட்டபிளா இருக்கனு நா ரொம்போ அஸ் யூஷுவல் நா குவைத்துல இருந்து ரொம்ப கம்மியா தா தூங்குவ ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் தா தூங்குவ அது என்ன நல்லா பழவிடுச்சு சோ அதனால இப்ப வந்து இங்க வந்து நைட்ல தூங்காம இருக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப டிஃபெட்டா தெர்ல ஒரு ஒருத்தருக்கு அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு பண்ணுவாங்க பட் எனக்கு அது கஷ்டமா குடுக்கல எனக்கு நார்மலா இருக்கு அஸ்யூஷுவல் நா வந்து ஜென்ரலா இப்போ கூலிங்கல்லா
நீங்க ரெஸ் தூங்கிக்குவீங்க
ஆ ஒரு சிரு ஒரு ச்கிஸ் ஹவர் டூ ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் ரெஸ்ட் எடுத்தா அன்னைக்கு போது ஃபிரெஸ்ஷா இருக்கு ஃபோர் டு ஃபைவ் அவர்ஸ்னா ஓகே பெட்டரா இருக்கு
ம் ம் ம்
நம்ம அந்த டைமிங் பார்த்து நம்ம எடுத்துக்கிறது தா அதனால
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா இல்லன்னா உங்ளுக்கு ஃபிசிக் ஃபுல் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே மாறுல்ல ஆக்ஷுவல் நம்ம நைட் விட்டு தூங்கும்போதுதான் நமக்கு சில என்ஜைம்ஸ் எல்லா வந்துட்டு நைட் அந்த டாக்னஸ் அப்பா மட் ட்டுன்தா நமக்கு செக்ரிட்டே ஆகும்
எல்லாமே சேஞ்ச் ஆகும் நம்ம அதுக்கேத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி ஃபுட்டு சேஞ்ச் பண்ணு ஆ ஆ இந்த ஹன் எழ்தி ஃபுட்டு் சாப்டக் கூடாது ஸ்நாக்ஸ் கண்ட ஃபக ஸ்நாக்ஸ் சாப்டக் கூடாது டீ காஃபி சாப்ட மாட்டேன் மார்னிங் எழ்ந்தவுட்னே வாக்கிங் பன் எ ந ஜாகிங் பண்ட்டு அதுக்கான டைம் ப்ரீடு் எடுத்துக்கிட்டு தூங்கணும்
அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸிட ஃபுட் கண்ட்ரோல் இருந்தா மேனேஜபிள் பண்ணிக்லா
இதெல்லாம் பண்ண முடியுன்னா நம்ம இதுல வந்து ஒரு ஒர் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் அப்டே ஒர் டிரராவல் பண்ணலாம் இல்ல நான் என்னயே நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிறே என்ன நானே ரொம்போ இந்த இந்த நாலைக்காக என்ன நான் ரொம்போ மோல்டு பண்ணி க்கிரண்ணும்போது கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா அது நல்லார் க்காது ரொம்போ உங்களுக்கு தெரியாது
கண்டிப்பா கண்டிப்பா உம் நல்ல ஃபிசிக்கல் ஃபிட் ன்னஸ்காக கேரிங் எடுத்துக்குறாங்கன்னா நம்ம மேஜிப்பு மேனேஜ் பண்ண முடியு இல்லைன்னா வந்துட்டு ஆ
கேப் யூஸ் பண்ண மாட்டே சிக்ஸ் எ சிக்ஸ்த்து சவன் கிலோமீட்டர்ஸ் இருக்கு ஆ எப்பவுமே வந்து அ அப்டவுன் வந்து நான் வாக் பண்ணுவேன்
ஆங்
சும்மா லோக்கல்ல வே லோக்கல் யூஸ்க்கு மட்டு பைக் யூஸ் பண்ட்டு மத்ததெல்லா வாத் தா பண்ணுவேன் ஆ ஆஃபீஸ் போய்ட்டு வரும்போத் நான் வாக் தான் பண்ணுவே
ஓ
கொஞ்ச நல்லா அந்த மாதிரி எத்தெல்லாம் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணு
நிச்சயமா நிச்சயமா இப்ப நாங்களே வந்துட்டு ரெகுலரா இப்ப மார்னிங் டி ஈவ்னிங் வரக்கி மொபைல் பேஸ்ட்டு வக்னாலு கம்பல்சரி வன் ஆர் ப வந்துட்டு வாக்கிங் அல்லது யோகா ஏதாவது ஒண்ணு வந்து கம்பல்சரி பண்ணோ இல்லேன்னா உங்ளுக் அந்த மசில் ஸ்ட்ரென்த்து அது எதுமே இருக்காதே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஹவுஸ் ஹோல்டு வக்ஸ் இருக்கும் பட் இருந்தாலுமே உங்களுக்கு அது சிவியர் முமென்ஸ் அப்படிங்கறதுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணா மட்டுன்தா ஃபிட்டா இருக்க முடியும்
அதுக்கேத்த மாரி நம்ம நம்ம ஹெல்தாவா இருக்கணுனா நம்ம இது பண்ணிட்டு நம்ம டெய்லி ரொட்டின்ன வந்து நம்ம பாக்கணு
நிச்சயமா அதே மாரி பாக்குற ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸல்லா வந்துட்டு